ஹலோ வணக்கம்
கேக்குதுங்களா ஹலோ
ஆஹ கேக்குது சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நீங்க
உம் நல்லா இருக்கோ நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்குங்க என்ன நைட் உணவு எப்படி ஏல்லாம் சமைச்சீங்க என்ன சாப்பிட்டீங்க
நைட்டு உணவேல்லாம் முடிஞ்சு எல்லாரும் உறக்கத்துக்கு செண்டாச்சு நாங்க இப்ப வந்து பேசிட்டு இருக்கோம்
சரிங்க சரிங்க உணவுன்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது உணவுங்கிறது வந்து நம்ம உடல் நலத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் இல்ல நம்மளோட உணவு சம்பந்தமா நம்ம சாப்ப புற உணவு தான் நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்த தரும் நான் சொல்வேன் அஹன் அதல பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணவுகள் பாரம்பரிய உணவுகள் நிறையவே நம்மளுக்கு சத்தான உணவுகள் சாப்பறதுனால தான் நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அத பத்தி நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா கொஞ்சம் சொல்லுங்க
ஆமா நீங்க சொல்றது சரிதான் நம்ம சத்தான உணவு சாப்பிடணும்ன்றதோட அத நேரத்துக்கு சாப்பிடணும் நல்லதா சாப்பிடணும் அப்படின்றதுதான் அதிக இருக்கு இப்ப யாரும் பெருசா ஹெலத்துல க கவனம் செலுத்துறதே இல்ல இல்லைங்களா கொஞ்சம் அவங்கவுங்க அவசரமான உலகத்துல யாரும் நம்ம உடல் உடலை பத்தி பா பாத்துக்கிறதே கிடையாது நம்ம அதுக்காகன்ன கொஞ்சம் கேர் கொடுத்து சமைச்சீரான உணவு சாப்பறதுதான் நல்லது
உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெக்ட் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய காய்கறிகள் பழங்கள் கீரைகள் போன்ற சத் தான உணவுகள அதிகமா சேர்த்து கொண்டோம்ன நமளுக்கு அது அதிகமா வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருளா கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய பார்த்திகானா அதிகமா தண்ணி குடி காணோ உடம்பு வந்து அப்பதான் புத்துணர்ச்சியோட இருக்கும் அந்த மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து உங்களோட குழந்தைகள் உங்க நீங்க உங்க கணவர் இவங்கல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு முறையை நான் பயன்படுத்துறேன் அப்படனு சொன்ன ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு இருக்குமா அத பத்தி எனக்கு சொல்லுங்க
ஆமா நாங்க வந்து இப்போ என்னன்னா கொஞ்ச நாள நாங்களும் வழக்க போல சாப்படுற மாரிதான் சாப்பிட்டு இருந்தோம் இப்ப வந்துட்டு இந்த சமைச்சீர் உணவு முறை இருக்கு இல்லைங்களா அததான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம்னு பாக்குறோம் அததான் பஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அத குடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்புறம் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஆஹ் பஃபைபர் அந்த மாதிரியான உணவு பொருளதான் சமைச்சீரான உணவு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் செய்யறதுக்கான முயற்சிகள பண்ணிட்டு இருக்கும்
ஓகே அது கரெக்ட் தான் அது மட்டும் உணவு மட்டும் இல்லாம நம்ம உடற்பயிற்சியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்ல்ல தினமும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது நம்ம நடைப்பயிற்சி செய்யணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் யோகா சைக்கிள் ஓட்டுறது இது எல்லாமே வ ந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் சொல்லணும் அல்ல முக்கியமா வந்து இந்த நடபயிற்சு சொல்றது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க சிம்பிளானது ரொம்ப கஷ்டம் இல்லாம நம்ம அங்க இங்க குதிக்க வேணாம் பண்ண வோணா உடற்பயிற்சி மிஷின் வாங்கி அதுல செய்ய வேண்டாம் நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு அரைமணி நேரம் நம்ம இங்க வந்து நம்மளுக்கு ஒரு காய்கறி வாங்க போறோமோ இல்ல எங்கேயோ போறோமோ அதுக்கு வண்டி எடுக்காம நம்ம நடந்தே போயே வாங்கனோம்னா அதுவே மிகப்பெரிய ஒரு உடற்பயிற்சி நான் சொல்ுவன் நீங்க எப்படி காய்கறி எல்லாம் வாங்குறது இந்த மாரி மளிக பொருள்ல்லாம் வாங்கறது க்கு நடந்து போவீங்களா இல்ல எப்படி போவீங்க
கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் நடந்து போறது இல்ல வண்டி எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க சொல்ற மாரி எப்படி நம்மளுக்கு சாப்பாடு முக்கியமோ அத போல கம்பல்சரி எல்லாருமே ஒரு ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நடக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம் ப மோஸ்லி எல்லாருமே வந்துட்டு எப்படி இருப்போம்னா ஹ கா எல்லாருமே ஸ்கூலுக்கு குழந்தைங்கல அனுப்பனதும் எப்படாவது ஸ்கூலுக்கு அவங்க அனுப்பி விடுவோம் அடுத்தது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அடுத்தது வீட்டுல வேல இருக்கு எந்த ளே தான் இருக்கும் நம்மளோட உடல் நலத்துல கவனம் செலுத்துறது அதிகமா கம்மியான யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அம்மாக்களா தான் இருக்காங்க
உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெக்ட் தான் அதுவும் இல்லாம இப்ப அவங்களும் சரி இப்ப இன்றைய காலத்தில்லா பலர் என்ன பண்றாங்க மொபைல் கணினியும்ல நிறைய நேரம் உட்காந்து அதிலயே வேல பாக்குறவர்களுக்கு உ உட பயிற்சி அப்படிகிறது இல்லாமலே போயிடுச்சு அது பார்த்திகானா அவங்கல்லாம் வந்து அஹ் மத நேரத்துல வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சு அவங்க மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாரி இருக்கிறதுனால என்னன்னா அவங்களுக்கு முதுகு வலி கழுத்து வலி இந்த மாரி பிரச்சனைகள்ல்லாம் வருது அதுல இருந்து தவிர்க்கணும்னா கண்டிப்பா நல்ல உடற்பயிற்சி வேணும் நல்ல தூக்கம் வேணும் எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து அத பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவு இது வந்து நான் டெய்லியும் வந்து அஹ் ஒரு சத்தான உணவா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க
குறிப்பிட்ட ஒரு உணவுன்னு சொல்ல முடியாது இப்ப நம்ம ப்ரோட்டீன்காக பருப்புகள் எல்லாம் எடுத்துப்போமா அஹ் ப்பைபர்கக்காக காய்கறிகள் எடுத்துக்கிறோமா கார்பஸ்காக சாப்பாடு ரைஸ் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ரொட் மேஷன்ல தான் போயிட்டு இருக்கோம் மேக்சிமம் வந்துட்டு நம்ம என்னன்னா கொஞ்சம் மைதா ஆஹ் இல்ல அவுட்சைட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது ஜங்க் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மேக்சிமம் வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுதான் பெஸ்ட் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம வந்து ஒரே ஒரே சாப்பாடே சாப்பிடாம வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்காம அத சமைச்சீரான உணவா சாப்படுறது இன்னும் பெஸ்ட்ட் அதாவது அதுல ஃபைர் இருக்கணும் அதுல ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சமைச்சீரான உணவா சாப்பிடுறது நல்லது இப்ப நிறைய மேக்சிமமா என் என்னன்ன என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வெளி சாப்பாடு சாப்பிடுறது ஒரு ஃபேஷனாவவே வெச்சி இருக்கிங்க நறிய பேரு யாரைவாது கேட்டீங்கன்னு அச்சோ என்னாலல சமைக்க முடியாதுபா நாளா கம்பள்சரி ரெண்டு நாள் வெல்லதான்பா சாப்பிடுவான் அப்பனு சொல்றாங்க இத சொல்றதேற பெருமையா வெச்சியிருக்கிங்க அத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பன்னி குறைச்சட்டு நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாலே பாதி பேருக்கு பாதி நோய்கள் குறையும்னு நினைக்கிறேன்
உண்மை கரெக்டா சொன்னீங்க அந்த வெளியில சாப்பிற விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அத பாத்தீங்கன்னா என்னோட கணவர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில தங்கி அவர் வேல பார்த்துட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியிலேயேதான் சாப்பிறதே எல்லாமே செஞ்சதுனாலா அவரு உடம்பு வந்து ரொம்ப வீக் கை அவருக்கு ஐயோ எனக்கு இந்த வேலையே வேணாம் பா நான் வந்து வீட்டுல வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படின்ற அளவுக்கு அவரு வந்து வந்துட்டாரு அந்த மாரி இந்த வெளியில சாப்படுற விஷயமும் ரொம்ப தவறான விஷயம் அது என் பசங்களுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்சது நான் இத சாப்புணும் அப்படின்னு ஆசப்பட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க அம்மா எனக்கு இது வேணும் குடு நீ பார்த்து கத்துக்கிட்டு எனக்கு செஞ்சு கொடு அப்படிதான் சொல்லுவாங்க வெளியில வாங்கிதக்கா அப்படின்றத அதிகமா அவங்க சொல்ல மாட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நானுமே அதிகமா வந்து வெளியில எதுவுமே அவ்வளவா வாங்கி தர மாட்டோம் தியாவது ஏப்பயாவது சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ வாங்க முடியாம சமைக்க முடியாம இருந்துச்சுன்னா அப்ப போய் வாங்கிப்போம் மத்தபடி நாங்க வெளியில எதுவுமே வாங்க மாட்டோ அது வந்து ஒரு நல்ல விஷயமும் அஹ அதே மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மன அழுத்தோ அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ம்ச் அது மாரி அந்த விஷயங்கள் வந்து உடல் நலத்துக்கு ரொம்பவும் கெடுதலான ஒரு விஷயம்னு சொல்றோ. ஏன்னா அவங்க வந்து நறைய வந்து நம்ம நண்பர்கள் அவங்க யாருகிட்டயாவது பேசி பழகி அந்த மன அழுத்தத்த போக்குனாலே அவங்க உடம்பு வந்து கொஞ்சோ நல்லா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நா. நனைக்குற நீங்க என்ன அத பத்தி சொல்லுங்க ஏதாவது.
ஆஹ சரியா சொன்னீங்க கண்டிப்பா. உம் பல பேர் இன்னைக்கு என்னன்னா. நம்ம வேற யாருக்கிட்டயாவது எதையாவது நம்ம சொன்னோனா அத வச்சு நம்மள அவங்க ஆஹ எதுவா நினைப்பாங்க அப்படின்றதுக்காண்டியே அவங்களே அவங்களுக்குள்ளேயேநிறைய விஷயத்த வச்சுக்கிட்டு அத பத்தியே திங்க். திங்க் பண்ணி திங். திங்க் பண்ணி அதையே நினைச்சுட்டு அவங்க உடம்பெல்லா. கேடுத்துக்கிறாங்க சில பேர் என்னன்னா அவங்களோட மென்டல் கண்டிஷன் டிப்ரேஷன்ல போற அளவுக்கு அவங்களே அதையே யோசிச்சுடு அதுக்குள்ளியே இருக்காங்க எந்த ஒரு விஷ். முக்கியமா இருந்தாலும் பர்ஸ்ட் நம்ம. பிரியப். பேசினாலே அதுல இருந்து வெளியில வந்துட்டாலே பாதி குறைஞ்சிடு இல்லைங்களா. அத விட்டுட்டு அதையே யோசிச்சுட்டு அதுக்குள்ளயே இருந்து அதனால நம்மளோட உடல் நலம் பாதிக்கப்படுறதுதா இருக்குறதுலயே இப்போ அதிகமா இருக். இருக்கு நனைக்குற. அதிகமா வெளியில சாப்பிடுறது அதிகமா இப்படி சில விஷயங்கள. சில பேரோட ஷேர் பண்ணாம இருக்குறது கூட. ஒரு காரணமா இருக்கலா. ஒரு விஷயத்த மத்தவங்கள் கிட்ட. சொல்லும் போது. அதோட க. கொஞ்சோ இருக்கிற மன வலி கொஞ்சோ குறைய ஆரம்பிச்சிடும். அத மாதிரி நீ ரெண்டு ரெண்டு டைம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா அந்த விஷயத்த பத்தி பெருசாவே நமக்கே தெரியாம போயிடு.
ஒன்னு உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு. அஹ இந்த மாரி விஷயங்கள நம்ம ஷேர் பண்றதாலவே வந்து பாதி வியாதி வந்து போயிடும். அதனாலதா இப்ப என்ன பண்றாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது என்னன்னா இப்ப அஹ குழந்தைங்க இருக்காங்கல்ல ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கள அவங்ககிட்ட. கேக்கணும் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு நறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அதெல்லாம் கேக்குறதே கிடையாது அவங்க உண்டு அவங்க வேல உண்டுன்னு அப்படின்னு போயிறதுனால பாதி விஷயங்கள வந்து அந்த குழந்தைங்க வெளியில சொல்லாமலயே புழுகி புழுகி அவங்களுக்கு உடல்ல வந்து ரொம். ரொம்ப சோர்வு ஏற்பட்டு உடல் பிரச்சன நறைய ஏற்படுது அதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட மோஸ்ட்லி எல்லாமே கேக்கணும். ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு இன்னிக்கு நீ என்ன படிச்ச என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசன ஏதாவது பிரச்சனாச்சா யாராவது உண்ண அடிச்சாங்களா இல்ல நீ ஏதாவது தப். தப்பு செஞ்சியா இந்த மாரி விஷயங்கள அவங்கள கேட்டு அவங்களுடைய உடம்புல நம்ம எவ்வளவு ஆரோக்கியம் காட்டுறோமோ அதே மாரி அவங்க மனதளவுலையும் கரெக்ட்டா இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து அத கைட் பண்ணும் அது வந்து நம்ம நறைய பேரண்ஸ்ங்க பண்றத இல்ல. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க எப்படி தோழி நீங்க வந்து அந்த மாரி எல்லாம் பே பேசுவீங்களா பசங்க கிட்ட வந்த உடனே.
நீங்க சொல்றது என்னவோ சரிதா ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் அத கேக்குற அளவுக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரியே கிடையாது இப்ப எ பொண்ண எல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சக்கீங்களன் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே என்னமாச்சு ஸ்கூல்ல என்னமா பண்ணன ஓகேவா நீ. ஸ்கூல்ல யார் இருந்தாங்க என்ன ஃப்ரெண்டு கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி. கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்பதானமா வந்த நீயே ஏமா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ ஏமா பேசிக்கிட்டே. க நானு சொல்ற ஒண்ணுமே நடக்கல போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நூட்டு எடுக்கற சேரி என்ன. ஹோம்வர்க்கு. அத எழுதுங்க அத பாருங்கன்னு சொன்னா இப்போதானமா வந்த நா பாக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாதா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மனுஷங்க மாரி எல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்பெஷலா அவன் கிட்ட நம்ம போய். நீங்க என்ன நினைக்கிற உ மனசுல என்ன இருக்கு அப்படின்ல்லா கேட்டன்னு வச்சுக்க என்ன சத்த பிரீயா விடு. விடுறியா நா விளையாண்டுட்டு வரட்டுமா நீயே என்ன நொய் நொய் கேள்வி கேட்டுட்டே இருக்க அப்படின்ற அளவுக்கு பெரிய மனுஷங்க அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னிக்கு ஸ்கூல்ல எப்படி. போச்சு நல்லா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சா ஸ்கூலுன்னா எப்படி இருக்கு. படிப்பாங்க எழுதுவாங்க விளையாடுவாங்க சாப்பிடுவாங்க வந்துருவாங்க. இதுதானே இது என்ன டெய்லி எப்படி போச்சு எப்படி போச்சுன்னு கேக்குறீங்க அப்படின்னுல்லா சொல்ல ஆரம்பச்சுிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து குழந்தைங்களா இல்ல குழந்தைங்களாம் மெச்டு ஆகி வெள்ள வேறலெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. உங்களோட பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க.
கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்டா ஆனா ஏன் பசங்க அப்டி கெடையாது எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லிடுவாங்க இந்த விஷயம் நடந்துச்சுமா இது அததான் அங்கருந்து ஆரம்பிச்சிருவான் என் பெரிய பையன் அங்க இருந்து ஆரம்பிச்சு நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள என்னென்ன நடந்தது அப்படின்றத சொல்லிட்டான் சொல்லிருவான் இவங்க ரெண்டு பேரும் இன்னமீதி இருக்கு ரெண்டு பசங்களும் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு தூங்குற டைம்ல உக்கர்ந்து கேப்ப என்ன நடந்தது அப்படின்டுஅதனால அதையும் சொல்லிடுவாங்க நீங்க அதே மாதிரி கொஞ்சம் அவீங்கல பிரியா விட்டு ஆனா என்ன நடந்தது அப்டின்றத நாம்மா கேசுலா பேசிக்கலாம் மோ பாத்தீங்கன்னா இப்ப ஆரோக்கியம் அப்படின்னாலே நம்மளோட உடம்பு உணவு தூக்கம் உடற்பயிற்சி மன அமைதி எல்லாமே கரெக்டா இருந்தா நம்ப ஆரோக்கியமா வாழ முடியும் ஆஹ் ஓகே தோழி நீங்க வந்து நம்ம கிட்ட ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டோம்னு நெனைக்கிறோம் இந்த டாபிக்கு நம்ம அடுத்த தலைப்புல சந்திக்கலாம் நன்றி
நன்றி நன்றி நன்றி